ஹலோ
நண்பா கேக்குதா நண்பா
இல்ல நண்பா என்ன பண்றீங்க
ஆ நா இப்பதா நண்பா பாத்ரூம் போயிட்டு வந்தே நண்பா
செரி என்னோட தம்பிய வந்துட்டு ஸ்கூல்ல செக்கலாண்டு இருந்தொ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இந்த மாரி வந்துட்டு அதிகமா பீஸ் கேக்குறாங்க ஒங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அதுல கொண்டு போய் கேட்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்களே வந்துட்டு காசு இல்லாம தா இருக்கோ அங்க போய் பீஸ்ச விசாரிச்சு கேட்டது த வந்துட்டு ஐம்பதாயிரம் குடு நாப்பதாயிரம் குடுன்னு ரொம்ப தொந்தரவு பண்றாய்ங்க அதுவும் இல்லாம ஒர் ஐயாயிரோ ரூபா கேக்குறாய்ங்க வருஷதுக்கு இந்த ஆயமாக்கு போய் அவ்ளோ காசு கேக்குறாய்ங்கென்னா எங்க போறது சொல்லுங்க ஏதாது கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தால கூட சொல்லுங்க தம்பியே சேக்கரதுக்கு படிக்கனும்னு ரொம்ப ஆசைப்படுறாய்ங்க
உம் நா என்ன சொல்றேன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்டின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு தே நம்ம ஊரோட திட்டமே நல்லால்ல எனக்கு வந்துட்டு இன்னொரு வழி தெரியு நண்பா அது சொல்லவா
சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுங்க
ஆ அது என்னன்னு பாத்தீங்கென்னா நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு பாத்தீங்கென்னா ஒரு சில ட்ரஸ்ட் ஒண்ணு இருக்கு அவங்களோட ஸ்கூல் ஒண்ணு இருக்கு
உம்
ஆ அவங்களோட ஸ்கூல் பாத்தீங்கென்னா எப்பயுமே வந்து ட்ரஸ்ட் மூலியம இயங்கிறனால எல்லாமே வந்துட்டு அவங்க இடத்துல வந்து கொஞ்சோ சுத்தமா இருக்கு எல்லாமே நல்லா சொல்லி குடுப்பாங்க அவங்க வந்து எப்பயுமே வந்து படிப்ப வியாபாரமாக்க மாட்டாங்க
உம் உம்
சுத்தமே இல்லேனா இந்த நாட்டில இருக்கற கொழந்தை யாருமே ஏழைகளுக்கு படிப்பு போணு அப்டிங்கறனால தா அவுங்க வந்து ஒரு ட்ரஸ்டே உருவாக்கி இருக்காங்க புரிஞ்சதா அதனால அந்த மாரி எடத் க்கு போய் ஒரு கல்லூரி நம்ம சேர்க்கு போது நம்ம பிள்ளைகள் வந்துட்டு அந்த குழந்தைகளோட கஷ்டத்தையு தெரிஞ்சுக்குவாங்க அவுங்களோட பாசத்தையு புரிஞ்சுக்குவாங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து பீஸ்சு கம்மியா இருக்கு படிப்பு அந்த இடத்துக்கு தகுந்த மாரி இருக்கு என்னைய பொறுத்தவரையு என்ன சொன்னனா குழந்தைகள்னு பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கூல்ல சேத்துனாதா படிப்பாங்க அப்டிங்கிற ஒரு கணக்கு இல்ல நம்ம என்னதா கொழந்தைகள் படிச் ச்சாலுமே நம்ம என்ன சொல்லி குடுக்குறோமோ அதுதா அந்த குழந்தைகள் பண்ணுது ஒரு கொழந்தைகளுக்கு ஒரு பிறந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ள நம்ம என்ன சொல்லி அந்த கொழந்தைய எப்டி பழக்கறோமோ அதுதா அந்த பையனோட வாழ்க் கை கடைசி வருஷோ வரையு அது அறுவது வயச இருந்தாலு செரி நாப்பது வயச இருந்தாலு
உம் உம் செரி நீங்க ஏதாவது அந்த ஸ்கூல்ல நீங்க எதாவது அந்த ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு ஆள்கள் நெறைய தெரியு பழக்க வழக்கங்கள் அதிகமா இருக்கும்னு நெனைச்சதாங்க ஒங்களுக்கு போன் போட்டே என்னோட தம்பிக்கு ஒரு சீட்டு மட்டு வாங்கி குடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகுங்க
ஆ நீங்க வந்து அனுப்ச்சு வுடுங்க நா பையன நா பாத்துக்கறே என் வீடலேயே அவன தங்க வச்சு நா படிக்க வைக்கிறே செரிங்களா இத ஒங்களுக்கு நா வாக்கானா குடுக்குறே வாக்கு குடுக்குறேங்க உங்க பையன வந்து நல்லா படிச்சு உங்க கஷ்டத்த வந்து அவனுக்கு சொல்லி குடுத்து அவன வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரே நீங்க எதுவு நெனைச்ச உன பத்தி கஷ்டப்படாதீங்க
நா படிக்கிறதுனால வந்துட்டு நா வந்துட்டு இப்ப கல்லூரி படுச்சு முடிச்சுட்டேங்க நா கல்லூரி படுச்ச துனால என்னோட தம்பி வந்துட்டு அவே ஆசப்பட்ட ஸ்கூல்ல படிக்காம அ கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா இப்ப சேத்திருந்தோ இப்ப நா படுச்சு முடிச்சனால தம்பி ஆசப்பட்ட ஸ்கூலாவது சேக்கணு அப்டின்ற ஒரே கார்ணத்துகாண்டிதாங்க நா உங்களுக்கு போன் அடுச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல ஒரு அட்மிஷன் மட்டு வாங்கி குடுத்தீங்ன்னா நல்லா இருக்கு அப் அப்டின்ற ஒரு கார்ணத்துகான்டிதா அங்க போன் அடிச்சா ரொம்ப அ உதவியா இருக்கு நீங்க அட்மிஷன் வாங்கி குடுத்தீங்ன்னா
ஆ சேரி சேரி நீங்க வாங்க நா வாங்கி தர்றே
ம் கண்டிப்பாங்க எ தம்பிய வந்துட்டு நீங்க படிக்க வைக்கிறீங்கின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்களுக்கு நா எப்டி உதவி செய்ய போறேன்றதே தெரியல ரொம்ப நன்றி
ஆ அதுனால என்னங்க இருக்கு ஒரு இத்ல கஷ்ட கஷ்டப்படும் போது நண்பருக்கு நண்பர் தா உதவி செய்யணு ம் புரியுதா நண்பா ம் அதா உங்களுக்கு நா
நா மறக்கவே மாட்டே நண்பா இத
நீங்க இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லா சொல்லாதீங்க அந்த அளவுக்குள்ள நா ஒண்ணு பெரிய இதெல்லா செய்யல நா அந்தத்துல ஒரு சீட்டு வாங்கி குடுக்க போறே அது இதுதா அதுக்கு மேல எனக்கு எந்த விதமான செலவு இல்ல அந்த நேரத்துகுனு குழந்தைகளுக்கு வந்து ஒரு நேர சாப்பாடுங்கறத வந்து நம்மனால கொடுக்க முடியு முடியாத அளவுக்கு இல்ல நம்ம அந்த அளவுக் கடவுள் நம்மள வச்சுருக்காங்கபோது நம்ம சந்தோஷம் தா படணு
ம் நீங்க நெனைக்கிற மாரி சும்மாலா ஒண்ணு கெடையாது நண்பா
ஆ உம்
நீ நெனைக்கிற மாரி சும்மாலா கெடையாது நண்பா என்னோட தம்பி வந்துட்டு ஆ போன கிளாஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாங்க அடுத்து சொல்லிருந்தாங்க எனக்கு ஒரு ஸ்கூல் படிக்கனு புது ஸ்கூல் படிக்கனு ஆசயாருக்கு மேற்படிப்பு படுச்சோம்னா நா வந்துட்டு டிஸ்டிக் ஃபர்ஸ்ட் கூட வந் வருவே அந்த திறமைகள் எனக்கு இருக்கு ஆன நா படிக்கிறதுக்கான காசு தா எங்கிட்ட இல்ல அப்டின்னு என்கிட்ட சொல்லி என் தம்பி ரொம்ப அழுதுகுட்டு இருந்தாங்க அதனாலதா நா ஒரு வழி பாத்து எனக்கு அந்த நம் அந்த செகண்ட்ல உங்க நேரோந்தாங்க எனக்கு மனசுல வந்து அதுனாலதாங் ஒடனே நா அப்ப உங்களுக்கு போன் எடுத்தனு போன் போட்டே தம்பிக்கு ஒரு அட்மிஷன் மட்டும் வாங்கிதாங்க அப்டின்ற ஒரு கோரிக்கைய ஒங்கட்ட குடுக்குறே
இல்ல இல்ல நா வாங்கி தரேங்க நா பையெ அந்த அளவுக்கு நல்லா படிக்கிறான் அப்டின்னு சொல் சொல்லும் போது அந்த பையன வந்துட்டு கொஞ்சொ தூக்கி வச்சா போது அவன் வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல நெலமைக்கு வந்துருவா செரிங்ளா ஒரு படிப்பு மட்டு அவனுக்கு கெடச்சதுன்னா அது அவனோட தலமுறையே அது மாத் திருங்க புருஞ்சதா ஒருத்தனுக்கு கெடைக்கிற கல்விங்றது து அது வந்துட்டு அவனோட அடுத் த்த ஜென்ரேஷனையே மாத்து அதுக்கப்பறோ அது அவன் பையெ அவனோட மனைவியாக அவனோட குழந்தைகள் எதுவா இருந்தாலுமே அது வந்து அந்த குழந்தையோட வாழ்நாளே அது மாறிரு அதுனால தா சொல்றோ படிங்கடா படிங்கடான்னு படிப்பு வந்து யாருக்குமே இலவசமா கெடைக்கிறதுல்ல என்னோட நோக்கமே இந்த கல்விய வந்து கொஞ்சொ இலவசமாக்கனு அப்டிங்றதா நூறு சதவீதோ நம் நாட்டில இருக்கவங்க எல்லாருமே படிக்கனு
உண்மையிலேயே ஒங்க ஃபவுண்டேஷன் வந்துட்டு வளர வந்துட்டு நா ரொம்ப கடவுள்ட வேண்றேங்க இந்த மாரி வந்துட்டு உலகோ முழுவது வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாரி ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கி ஏழைகு ஏழைவாழ் குழந்தைகளுக்கு நீங்க தாங்க படிப்புக் வந்து அவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வெளக்கேத்தி வைக்கனும்ங்க அது வந்துட்டு என்னோட கோரிக்கங்க
ம் ம் வாங்க வாங்க நீங்க ஒங்குளுக்கு வேலை எல்லா இப்ப பரவாலயா
எங்குளுக்குலா வேலே பரவால்லதாங்க இப்ப நா வேல தேடிட்ருக்கேங்க வேல மட்டு தேடி கண்டுபுடுஷ்ன்னா எ பைன வந்து டு சி எ தம்பிய வந்துட்டு இன்னோ ஒரு கொஞ்சொ என்னய மாரி நா ஒரு காலேஜ் முடிக்கிற அளவுக்கு நா படிக்க வச்சிர்வேங் இப்பதக்கி நீங்க ஸ்கூல்ல மட்டு அவன சேத்து உட்டு ஒரு பன்னண்டாவ்து வரியு அவ படிக்க வஷ்ட்டீங்னா வந்துட்டு ஒங்களுக்கு ரொம்ப நன்றியப் போங்க உங்க பவுண்டேஷன்க்கு நா எப்பயுமே நா ஃபஸ் சம்பாிச்சிட்டேனா அப்ப நானே ஒரு சப்போஸ் நா வேலக் போயி கை நரய சம்பள வாங்னோனா உங்க மா உங்க ஃபவுண் டேஷன்க்கு நா வந்துட்டு மாச மாச வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட அமோண்ட் வந்துட்டு ஒங்ளுக்கு மாச மாச உங்க ஃபவுண்டேஷன் நா கட்டுவேங்க
ரொம்ப நல்லது நல்லது நீங்க இப்டி சொல்லுமோதே எனக்கு மனசு ஹே ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமா அடையிற இத பத்தி நா யோசிக்ற இத பத்தி ஒன்னுமே இல்ல நா இத பத்தி ஒங்களுக்கு வந்து நா இத வந்து கண்டி பா நா ஒங்க தம்பிய படிக்க வெச்சு ஒ நல்ல நெலமக்கி நா கொண்டு வந்து தரே செவிங்களா ஒங்களுக்கு வேலய பத்தி நீங்க எனக்கு சொல்லி இருந்தீங்க
ஆமா ஆமா நா வந்துட்டு இப்ப வந்து டு அறிவியல் சமந்தப்பட்ட அ விதமா படிச்சிருக்கேங் அதாவ்து என்ன அறிவியல்னா அந் கணினி அறிவியல் அப்டின்ற ஒரு படிப்பேடு தாங்க எடுத்து படுச்சிருக்
அப்பிடியா சேரி சேரி நா என்ன சொல்றேன்னா நீங்க உங்கனால மு இஞ்ச கஷ்டத்த பண்ணுங்க கஷ்டப்படுங்க நம்ம எடத்துல கஷ்டப்படுமோதுதா அடுத்து எய்னன கெடக்கு நம்ம என்னதா கெடக்கலங்கற்துகா நீங்க வந்து வ துவர்ந்து போயிறாதீங்க தொலண்டு போயிறவே கூடாது நம்ம வால்க் நம்ம வந்து திருப்பி கஷ்ட்டப்பட்டு கஷ்ட்டப்பட்டு பண்ணிட்டே இருந்தம்மனா தா நம்ம அத இனச்சு வர முடியு எப்பயுமே செரிங்ளா ஒர் எடத்துல அடிப்பட்ருச்சுங்லி திருப்பி விட்டுட்டம்முனா அது ஒன்னு ஆகப்போர்ல அந்த புண்ணு எப்டி வந்து அடிப்பட் டுது செரி ஆகுதோ நம்ம உடம்பு ஒத்துலச்சி இப்ப அந்த புண்ணு ஆறுது இல்ல அந்த மாதிரிதா நம்ம வாழ்க்கயு நம்மளே தா நம்மள வந்து செரி பண்ணணு யாரு நம்மளுக் உதவ மாட்டாங்க
ம் நீங்க சொல்ல வரது திறமை இருந்தா தா வந்துட் படிக்க முடியு திறமைதா நம்ளுக் கை குடுக்கு அப்டின் சொல்ல வரிங்க
ஆ சேரி சேரி
ம் செரிங்க அதும் இல்லாம நா படிச்சி முடிஷ்ட்டு ஒரு நல்ல வேலயல இருக்குமோது கண்டிப் உங்களே நா மறக்காம உங்க உங்களை தேடி உங்க வீட்டுக் வந்துட்டு உங்களுக் உதவி செய்வங்க கண்டிப்
ஆ செரி வாங்க வாங்க அவுங்ளோட கஷ் சத்த எல்லாமே தெர்ஞ்சிக்கதா நாங்க இருக்ககொ நண்பா நீங்க எதையு போட்டு இந் தேஸ் தாதிங்க செரிங்ளா நேரத்துக்கு சாப்புடுங்க உங்க உடம்பு பாத்துக்கோங்க மொதல்ல நம்ம ஒடம்புதா முக்கியொ நம்ம நல்லார்ந்தா அடுத்து நம்ம நம்ம தம்பிய பாக்க முடியு
அ ஆமாமா
எப்பவுமே வந்துட்டு வேலை படிப்பு அதுவ் மட்டுமே செம்த்த கூடாது எப்பிமே ஒரு பக்க வந்துட்டு படிப்புன் ஒன்னு வேணு ரெண்டாவது என்னன்னா உணவு ஒன்னு வேணு மூணாவது உடல் வலிமை வேணு அதுக்கு நம்ம வந்து அ உடல் பயிற்சி செய்யலா அது மூலய்மா வந்து நம்ம ஒடம்ம சக்தியா வச்சிக்கலா புத்துணர்ச்சியா இருந்தாதா நம்ம ஃபஸ்ட்டு படிக்க முடியு
ம் ஆமாங்க நீங்க சொல்றது உண்மதாங்க நா வந்துட்டு நீங்க பு துணர்ச்சியா இருக்குனுன் சொன்னதாங்க இப்ப தாங்க நியாவந்துச்சு நா தெனமு எந்துர்ச்சு என்னோட தம்பியு நானு வந்துட்டு விடிய கா காலைல எந்துரிச்சு உடல்பயிற்சி சூரிய நமஸ்காரம் மூச்சு பயிற்சி யோகா அந்த மாரி நெறய பண்ணுவோங்க
ஆ ஆ அது ரொம்ப நல்து நீங்க அது பண்ணும் போது ஒங்க ஒடம்புல இருக்கிற ரத்தமெல்லா ஆ செரியாகி அதுல இருக்குற வெள்ளையணுக்கள் வந்துட்டு அதிகரிச்சு உங்களுடைய வாழ்நாள வந்து அது அதிகரிக்கு
ம் புரியுதுங்க புரியுதுங் நீங்க என்ன சொல்லவறீங்க ஏத சொல்றீங்க அப்டின்
ஆ நீங்க அத பண்ணி முடிச்சக்கப்பற கொஞ்ச பப்பாளி ஆ ஆப்பிள் இதெல்லா சாப்ட் டிங்கனா உங்களுடைய தோல் வந்து தோல் சுருக்கம் அதுவானது அப்பற நீங்க வெயில்ல வந்துட்டு நீங்க உங்களோட அந்தெடத்துல வந்து சூரிய நமஸ்காரம் அதெல்லா நீங்க பண்ணும்போது வ நேரடியா வந்துட்டு அந்த வெயில் வந்து ஒங்க மூஞ்சில படும்போது உங்களுடைய தோல் உடம்பாகட்டு எதுவா வா இருந்தாலு அது ஒரு புத்துணர்ச்சி அடஞ்சு அது ஒரு நல்ல நெலமைக் கி வந்துட்டு இது செரியாகுது இது உங்களுக்கு புரியுதா இத நீங்க ஃபாலோ பண்றீங்ளா
ம் கண்டிப்பா பண்ணிட்தாங்க இருந்தோ இப்போ ஒரு எடைல வந்துட்டு அ கொஞ்ச குடும்ப கஷ்ட வந்த னால அத செரியா கடைபுடிகிறது இல்லங்க இப்ப நீங்க சொன்ன ஒரே காரணத்துனால நானு எ தம்பியு நாளைல இருந்து இத கண்டிப்பா பயன்படுத்தி அ உடலுக்கும் அறிவுக்கும் வந்துட்டு மேன்மை பட்ற அளவுக்கு நாங்க இனிமேல் நடந்து
ம் நீங்க வந்துட்டு நா சொல்றேங்கறக்கா பண்ண வேணா இது நீங்க பண்ணீங்கனா ஒங்க ஓடம்புக்கு தான் நல்லது இதன் மூலியமா எனக்கு எந்த விதமான பயனுமே கெடையாது இது ஒங்களுக்கு புரிந்ததா
ம் புரியுது புரியுது கண்டிப்பா ஆ ஒங்க நீங்க சொ சொல்றதுகாண்டியு பண்ணாம என்னோட திறம என்னோட நன்மைகாண்டியு என்னோட தம்பியோட நன்மைகாண்டியு கண்டிப்பா பண்ணி தாங்க ஆகனு
ஆ அதுதா நீங்க வந்துட்டு நேரத்துக்கு சாப்புடுங்க நேரமா தூங்குங்க ஒரு மனிதனுக்கு எட்டும் எட்டு மணி நேரம் தூக்கம் இருந்தா அவனோட வாழ்நாள் அதிகரிக்கும் அது போக பாத்தீங்கனா அவனோட உடல் எடை வந்து ட்டு அதிகரிக்காது நேரத்துக்கு ங்கிடானா அவனோட எல்லா விதமான ஹார்மோன்ஸு நல்லா வந்து செயலு செயல்படும் நண்பா
சேரிங் நண்பா என்னோட பையன என்னோட என் தம்பிய வந்துட்டு டியூசன் விட்டு கூப்புட்றுவர் நேரமாயி போச்சு நானு போய் கூப்ட்டு வரே நானு
சேரி நண்பா பாய் பாத்துருங்க குட் நைட்